கோ ச
சொல்லுடி
ஆ என்ன வண்ற
நா சும்மாாதா இருக்க நீனு
உண்டா இருக்கே ஏதோ டிவி பாத்துட்டு இருக்கே ஆ நல்லா டிவி பாத்துட்டு இருக்கே
சமச்சிட்டியா என்ன அந்த பட்டா சொல்ல எல்லாமே ந பேசி சொல்லி நா பேசுறதே எக்கோ அடிக்குது
ஏலே
ஏலோ இர்ரி இர்ரி இர்ரி ம் ஹலோ ஹலோ தீ இப்ப கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ